ஆ வணக்கம்ப்பா எப்டி இருக்கீங்க
வணக்கோ நல்லா ருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா
சாப்ட்டோபா
நாங்க
இன்னைக்கு என்னப்பா தைய்ர்சாதோ அதா மாம்பழோ சீசன் இருக்குல்ல நல்லா மாம்பழோ கெடைக்குது இப்போ கொஞ்ச குறைஞ்சு இருக்கு போல வெளையல்லா
அப்டிங்களா சீசன் முடிய போறது நால இருக்குன்னு நெனைக்கிறே
ஆ ஆம்மா நீங்க மாம்பழோல்லா சாப்டுவீங்களா
நாங்க சாப்டுவோம்ப்பா
நல்லது நாங்க மாம்பழ சீசன் வந்தா தினைக்கு ஒண்ணு இல்ன்னா ரெண்டு மூணு கூட சாப்டுவோம்பா ஒரு நாளைக்கு
அப்டிப்பா அவங்ளுக்கு தோட்டோ ஏதாவது இருக்காப்பா
தோட்டோ இல்ல யாராவது தோட்டம் வெச்சு வளத்துருப்பாங்க அவங்க இடத்துல வந்து குடுப்பாங்க
அப்டிங்களாப்பா
ஆமா அப்பெல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கல்லா கோயம்பேடு அப்பல்லா இருக்கு தெரியுங்களா ரொம்ப தூர இருக்குல்ல ட்ரெயின் புடிச்சு போனும் அவங்க போயி மூட்ட மூட்டயா வாங்கிட்டு வருவோ இங்கே காம்பவுண்டில் எப்டியு ஒரு பத்து ஃபேமிலிஸ் இருப்பாங்க எல்லாருமா சேந்து பிரிச்சுப்போ போட்டு பிரிச்சுக்ட்டு மூட்ட மூட்டையா வெச்சுகிட்டு திண்ணுட்டு கெடப்போ நாளெல்லா மாம்பழோ திங்கறதா வேல எங்ளுக்கு
அப்டிங்களா அவ்ளோ புடிக்குமோ
ஆமா எங்க பாட்டி காலத்துலேந்தே இப்டிதா நாங்கள் ஒரு மாம்பழ பைத்தியோ நாங்கல்லா எல்லாரு
அப்பப்பா அ அ
அந்த கூட ஒரு ஸ்லைஸா இன்னைக்கு மாம்பழ பக்கத்துல வெச்சுட்டு சாப்டுவே ஸ்லைஸுன்னு இல்லை முழு மாம்பழமே இந்த நீல மாம்பழோ அதெல்லா இருக்கு தெரியுங்ளா அதுல ஓட்டையை போட்டு உறிஞ்சி உறிஞ்சி சாப்ட்டுட்டு கெடப்போ
அப்புடிங்ளா
உம் நல்லா கசக்கிட்டோனா அது உள்ள அப்டியே ஜூஸ் மாரி ஆயிடு மாம்பழல்லா
ஆ ஆம்மா ஆம்மா
அப்றோ மேல ஒரு சின்ன ஓட்டைய போட்டு அப்டியே நஸ்கி நஸ்கி அப்டி சாப்ட வேண்டியதா
ஆ ஹ எங்ளுக்கு இந்த தடவ அதிகமா மாம்பழோ ஒண்ணு இல்லப்பா கடைல வாங்கறது மட்டுந்தா
ஆமா அந்த கடைலல்லா கொஞ்ச அந்த கல்லு வெச்சு பழுக்க வைக்கிறாங்கல்ல அதெல்லா
ஆமாம்ப் டேஸ்டே இருக்க மாட்டேங்குது அதுக் முன்னாடி எங்க வீட்டு தோட்டத்துல கெடைக்கு இப்பல்லா ஒண்ணு இல்ல மரத்தெல்லா வெட்டிட்டோ
ஆமா நாங்க கூட இப்பதா ஒரு மாமரத்த வெட்ணோ இந்த வேல நடக்கறனால இல்லனா நெறைய மாம்பழோ இருக்கு
ஆ ஊர்க்கால்லா செய்வீங்களாப்பா மாங்காய் ஊர்க்கால்லா
ஆ முன்னாடி செஞ்சிட்டு இருந்தோப்பா அது ஒன்னு பெருசா செல்லுப்படி ஆக மாட்டேங்குது போட்டு வெச்சா ரெண்டு மூணு வருஷத்துக் கடக்கு நாங்க வீட்ல ஊர்க்காவே செல்லுபடி ஆகல
அப்புடிங்ளா
ஆம்மா அது எப்பவுமே நம்மகிட்ட வீட்ல நெறைய பொருள் இருந்தா அந்த பொருள் அவ்ளவு அக்கறையா இருக்காது யாருக்கு
ஆமாப்பா அதுவு சரிதா
ம் இப்ப மாமரம் இல்னோன உடன்னே மாங்காய் ஊருகாய்யில்லயே ஐயோ போச்சே அப்டின்ட்டு எல்லா பொழம்புதுங்க
ஆ ஹ அதுக்கு முன்னாடி ஊர்க்கா போடுவீங்ளோ
ஆம்மா ஆம்மா உப்புல போட்டே மொதல்ல நெறைய வெச்சுப்போ பக்கெட் பக்கெட்டா அப்ப எப்ப தேவப்படுதோ அப்ப எடுத்து கொஞ்ச தாளிச்சு வெச்சு அப்போ வத்தல போட்டு
ஏப்பா உப்புல பக்கெட்ல போட்டு வச்சா அந்த தண்ணி ஒரு மாரி வேர்த்து விட்டு
இல்ல இல்ல அப்டி இல் இல்ல அத பக்கெட்ல போட்டு நல்லா வெயில்ல காய வச்சு வத்தலா மாத்திருவோ மாங்கா வத்தலா
ஓஹோ ஹோ மாவடு மாதிரி
ஆமா நல்ல ட்ரையா வத்தல மாறிடு அப்ற நம்ம அத வந்து காத்து போவாம பேக் பண்ணி ஆமா எப்ப வேணுமொ கொஞ்ச கொஞ்ச எடுத்து கொஞ்ச சுடுதண்ணியோ ஏத ஊத்தி இல்லன்னா நெறைய எண்ணெய்ல்லா போட்டு நல்லா தாளிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஊரி ஊரி நல்லா இருக்கு சாப்பிட
ஆ ஹ எப்பா எப்பமே ஆ ஆ சொல்லுங்க
திருவிழா அப்பெல்லா கூட நாங்க அந்த மாங்கா வத்துல எடுத்து இந்த கருவாட்டு கொழம்புல போடுவாங்க நல்ல இதா இருக்கு டேஸ்ட்டா ம்
ம் ம் ஆனா டேஸ்ட் ஒண்ணு இதுவாகாதாப்பா வத்தல் போட்டா
ஆ ஹ அதெல்லா ஒன்னு ஆகதுப்பா அது ரொம்ப சப்பய ஆயிடு இல்ல அதனால கொஞ்ச சுடுதண்ணி ஊத்துனம்னா அப்ற ஊரி சரியாயிடு நல்லாருக்கு
அப்டிங்களா நல்லது நல்லது
வீட்லந்து மாங்கா எடுத்துட்டு போய் இந்த மாரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டே எல்லா சொல்லிட்டு இருக்கோங்க இன்னு இருக்கு இன்னு இருக்கு நாங்க இப்போதா இப்ப காலியாச்சி வத்தெல்லா கூட
ஆ ஒரு மர இருந்ததா உங்க வீட்டல ரெண்டு மர இருந்ததாப்பா
ரெண்டு மர இந்ததுப்பா ரெண்டு ஒண்ணு ஒண்ணு வேற வேற டைப்பு மாம்பழ அது
ஆ
ரெண்டுமே இதுக்கு ஊர்காவுக்கு நல்லா இருக்கு பழத்துக்கு நல்லா இருக்கு
அப்புற ஏன்பா ரெண்டுத்தையு வெட்டிட்டீங்க ஒண்ணு வச்சிருக்கலாம்ல்ல
அது உள்ள இருக்கிற மர வெட்னது வந்து தேவ இல்லாமதா வெட்னது இது கொழுப்பெடுத்து போய் வெட்ணோ நாங்க
அப்டிங்களா ஏன்னா இந்த காலத்துல நல்லா மாங்காய் கெட க்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்லப்பா
ஆமா அது உள்ள நல்லாதா இருந்துச்சு அது மர சொத்தையோன்னு நெனைச்சு வெட்டிட்டாங்க அதுவு இல்லமா அவங்களுக்கு தேவைப்பட்டது ஆட்டோ விட அந்த மாரி எட தேவைப்பட்டுதுன்ட்டு வேணுக்கிட்டே வெட்டிட்டாங்க
ஓஹோ
அப்புற வெளிய இப்ப இது எங்களுக்கு தேவைப்பட்டனாலா இதையு வெட்டிட்டோ இப்ப ஃபுல்லா இத ஆயிடுச்சு
ம் ம் இந்த தடவ எங்க தோட்டத்துல இருந்து மாங்கா குடுத்தனுச்சாங்கப்பா ஒண்ணு வந்து பழமாகுது ஆனா உள்ள ஃபுல்லா பூச்சு பூச்சா எறங்கிடுது
ஆமா அது ஆர்கானிக்னா அது ஒரு இது இருக்குல்ல பூச்சி நெறைய எங்க மரத்துலயு அப்டிதா இருக்கு பழ ஒன்ன ஒன்னுத்துலயு வண்டு பறக்கு சாப்பிடும் போதே
ஆ அதனால ஒன்னு சாப்ட முடில எடுத்துட்டு வந்தது ஃபுல்லா கீழதா போட்டே
ஏ பூச்சி இருக்க பக்கத்த அப்டி கட் பண்ணிட்டு மீதி பகுதிய சாப்ட வேண்டியதானே
எங்க வீட்டுக்கார் போட்டுடு வோனாட்டாரு நானா அவரு பேச்ச கேட்டுன் போட்டுட்டேன்ப்பா
என்ன பா பூச்சி இருக்கிறதுதான்ப்பா நல்லது பழ எல்லா நல்ல சத்து ருசி எல்லாமே அதுலதா இருக்கு
அப்படியா
பூச்சி இல்லாததுல்லா அந்த பூவா இருக்கு போதே மருந்து அடிச்சிருவாங்கல்ல அதனால அது க்குள்ள போய் பூச்சி பொட்டுல்லா உக்காராது பூவ்ல
ம் எப்பா ஒரு பழ கூட பூச்சி இல்லாத இல்லப்பா எல்லாத்துலயு இருக்குது
ஆமா அவ்ளோ ருசியா இருக்குன்னு அர்த்த அவ்வளோ சத்தா இருக்கு அவ்ளோ ருசியா இருக்குன்னு அர்த்த சத் சத்து எதுல நெறையா இருக்கோ அதுதானே சாப்பட வரு வண்டு
ஓ
பூவா இருக்கு போதே அதுக்குள்ள போய் ஒக்காந்துக்கு அது மொட்டாகி அதுல இதா இருக்கு போது அந்த உள்ள இருக்க வெத பழ எல்லாத்தையு சாப்ட்டுட்டு இருக்கு உள்ள உக்காந்து
அப்டியா அதா நானும் ம் அப்பா கிட்ட கேட்ட ஏன் இப்டி இருக்குதுன்னட்டு எல்லா பழமே அப்டிதா இந்த தடவ ஆகிப்போச்சு ஏன்னா பனியு ஓவரா இருந்தது வெயிலு அதிகமா இருந்ததுனால அப்டி ஆயிடுச்சுன்னாங்க
ம் இருக்கு ஆனா கீழே மருந்து வைப்பாங்க மாமரத்துல அடியில மருந்து வைப்பாங்க எல்லாரு இந்த மாரி வராம இருக்க
ஆமாப்பா எங்க வீட்டுல வைக்கலன்னு நெனைக்கிறே ஏன்னா ரொம்ப பெரிய மரம்லா இல்லப்பா அது இப்ப வளந்து வரும்போதே நல்லா காய்க்க ஆரம்பிச்சடுச்சு அதனால ரொம்ப மருந்து வைக்கல
மருந்து வைக்காம இருக்கிறதுதா நல்லது கூட
ம் ம்
நீங்க வேணா அதுக்கு அடுத்த தட பூ எடுக்கு பூக்கும்போது கொஞ்சோ வேப்பண்ணெ தண்ணியில கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு ஸ்ப்ரே மாரி அடிச்சு விடுங்க அ பூ மேலே
அப்டிங்க செரிப்பா செரிப்பா எங்க வீட்டு பக்கத்துல்லா எல்லாரு மருந்து அடிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து குத்து கைக்கு விட்டுருவாங்க அதனால மருந்து அடிப்பாங்க நெறைய பழோ இருக்கு இந்த தடவை ஊருக்குள்ளயே நெறைய பழோ இல்லப்பா
அப்டியா
ஆமாம்பா
ஆனா நியூஸ்ல்ல காட்டுறா லாரி லாரியா கொட்டிக்கிட்டு இருக்காங்க ம பழம் ரொம்ப வில மலிவாயிடுச்சுன்னு
அது அந்த கல்லு வச்ச பழமா என்னன்னு தெரியல ஊருங்களயே இந்த தட எல்லா பழமும் பூச்சாதான் இருக்குதுன்னாரு அப்பாவுமே
அ இருக்கு அது பழங்களே ஒரு வருஷோ நல்லா காய்க இப்ப ஒரு வருஷம் கம்மியா காய்க்கு தா சொல்லுவாங்க இப்போவும் விட்டு விட்டு ஒரு ஒரு வருஷோ விட்டு அதுக்கேத்த மாதிரி காமிக்கு
ம் இப்போ நல்ல பழங்க கெடைக்கிறது இல்ல
ம் அது மாரி மரம் எல்லா சுத்தி வச்சு செடியல்லா வச்சுட்டு வாழ்றதுதாப்பா நல்லது
ஆமாப்பா பாருங்க இந்த தடவ எங்க மாமியார் வீட்ல இருந்து பலாப்பழம் குடுத்து அம்ச்சாங்க அதுவும் பூச்சாதா இருந்தது
அடடே பரவாயில்லயே
அ எங்க வீட்டுக்காரு அவங்க கூட வேல செய்றவங்களுக்குல்லா எடுத்துட்டு போனாரு
பரவாயில்லைங்க உங்களுக்கு அப்பா மாம்பழோ குடுக்குறாரு மாமியாரு பலாப்பழோ குடுக்குறாங்க
ஹ எல்லா எவ்ளோ அன்புங்க எ மேல எல்லாருக்கு
பரவாயில்லங்க முக்கனில முங்கி எழுந்துருப்பீங்க போலருக்கு
ஆமாங்க அதுவு எங்க மாமியார் இந்ததட முறுக்கெல்லா செஞ்சு குடுத்து அனுப்ச்சுருக்குறாங்க
பரவாயில்லயே குடுத்து வச்சவங்கலா இருக்கீங்க போங்க
ஆமாங்க இந்த மாதிரி உறவுகள் அமைகிறதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியோ பண்ணிருக்கணு
ஆமாங்க இதுக்காக நம்ம ஒரு நாள் கோயிலுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வர்ணுங்க கடவுளுக்கு
ஆமாங்க ஆமாங்க பேரன் மேல அவுங்ளுக்கு ரொம்பா க் பாசமா இருப்பாங்கங்க பிளாஸ்டிக் டப்பா ஃபுல்லா முறுக்கு சுட்டு குடுத்து அம்ச்சிருக்காங்கங்க
பரவாயில்லயே இதுக்கு தாங்க பெரியவ்ங்க வேணுன்றது வீட்ல
பாருங்கள நாங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணுலன்னா கூட எங்க மேல மனஸ்தாபம் பட்டுக்குறாங்க டெய்லியு பிள்ளைய காட்ட சொல்லி மகிழ்ச்சி அடைறாங்க
அடடே அடடே
ஆ நா எவுளோ புண்ணியம் பண்ணிருக்கே பாருங்க
ஆமாங்க கேக்கவே தேன் வந்து பாயுதேங்க காதுல
ஆமா அடுத்த ஜென்மோன் ஒன்னு இருந்தா இவுங்களே எனக்கு மாமியாரா அமையணுன் நான் வேண்டிகிறேன்பா
கண்டிப்பாங்க உங்களுக்கு அதே மாரி அமையணுன் நானு வேண்டிக்கிறேங்க
ஆ ஆமா ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க அங்க போனா கோயில் கொளொன் கூட்டிட்டு போவாங்க நெறையா பொடவைங்களா எடுத்து குடுப்பாங்க
அடேங்கப்பா
ஆமா
நீங்க
அவுளோ ஆமாங்க இதே மாரி மாமியார் உங்குளுக்கு அடுத்த ஜென்மத்துல அமையனுன் நானு வேண்டிக்கிறேங்க
இல்லைங்க எனக்கு மாமியாரே வேண்டாங்க
ஏங்க பாருங்க முறுக்கெல்லா செஞ்சு குடுத்து அனுப்புறாங்க
இல்லங்க எனக்கு எதுவ்மே இல்லனாலு பரவாயில்லங்க நா தனியாவே இருந்துக் கிறேங்க மாமியாரே வேண்டாங்க
எங்க மாமனாரு கூட ரொம்ப நல்லவருங்க
பரவாயில்லிங்ளே உங்களுக்கு எல்லாருமே நல்லதா அமஞ்சிருக்காங்களேங்க
ஆ பாருங்க எனக்கு ஃப்ரெண்டு கூட நல்லா அமஞ்சிருக்குறாங்க அதா பேசிட்ருக்கீங்க
அப்புடியாங்க அட கடவுளே ஆ அற்புதோங்க உங்களுக் கு வாழ்க்கையே அற்புதோங்க உங்கள்து
ஆமாங்க அதா ஒரு அஞ்சு லட்சருவா கடனா குடுப்பீங்குளான் கேக்குற
சேரிகேங்க நம்ம அப்புறமா பேசுலா
சேரிங்க சேரிங்க வேலயா இருக்கீங்க
ஆ ஆமாங்க வணக்கோ
சேரிங்க